ஆ தோழி வணக்கம் தோழி நல்லாருக் கிங்ளா
நல்லாருக்கன் தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
நாங்க நல்லாருக்கோ தோழி நல்லாருக் கோ தோழி
அ இரவு உணவு எல்லா சாப்ட்டீங்ளா தோழி
அ எல்லா சாப்ட்டாச்சு தோழி இரவு உணவு சாப்ட்டுட்டு ஒ போ அடுத்து பிள்ளைங்க எல்லா இப்ப நச நசன்ட்டு என்னை போட்டு நொய்யு நொய்யுன்ட்டு எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு படுத்துருக்காங்க இப்ப நீ என்னை தூங்க வையி நீ என்னை தூங்க வி நீ ஆட்டு கால அமுக்கி உடு அமுச்சி விடு என்னுக்குட்டு இப்ப என்னை போட்டு எனக்கு தேவல்லாத தெரிய ஏற்கனவே எனக்கு தலைய ஒலிக்குது இன்னு இது எனக்கு தலவலிய உண்டாக்குதுங்க என்ன செய்யறது இப்ப தூங்கற வரிக்கு என்னய படித்தி வச்சிதுங்க தோழி எங்க வீட்ல எப்போதுமே இது உள்ளது அது
அ அ கண்டிப்பா கண்டிப்பா தோழி வீட்ல வேற யாராவ்து தெரியவுங்க இருந்தா அவுங்ககிட்ட கொழந்தைங்ள குடுக்லால்ல தோழி
அவ சின்னவ தூங்கட்டுமல அதுக்கறோ நம்ம வந்து நம்க்கு அம்மாவ வந்து கை கால் புடிச்சு விடனு பெருசு நனைக்காது பெரியவ வந்து தன தூங்க தூங்க வந்துருச்சு அப்டின்னாக்கா அது உங்களுக்கு எதோ சாமிய வந்து மலையேறுல்ல ஆமா அந்த மேரிதா எங்க வீட்ல இருக்கு தோழி உண்மையாவே சொல்ற இந்த சாமி வந்து இந்த இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள்ல்லா சாமி வந்து ஆடி சாமி மலையே அது மாதுரி போட்டு எனய படுத் டு படுத்தா படுத்தி வச்சிருங்க தோழி என நம்ம எனக்கு நார்மலாவே எதாச்சு ஒடம்பு சரியாலனாக்கா எனக்கு இந் இதுங்க குடுக்குற டென்ஷனே எனக்கு இன்னுமே எனக்கு எ மண்டைக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிரு அது மாரிதா எங்க வீட் எ எப்போதுமே அந்த மாரிதா தோழி
இல்லங்றவ்ங்க ஃபீல் பண்ணுவாங்க
ஐயோ கண்டிப்ப நா இது இன்னைக்கு நெஜமா இல்ல இல்ல அஹ் உண்ம தா நா இல்லன்லா நா சொல்லல ஆனா அதுக்குன்னு பாத்தீங்கனா இவ இவ் எவளோ வோட் போட்டு நா தாங்குறது நா கெட் தெருவு அப்டி இருக்குது என்ன எ கரு வீடு வந்தது அப்டி இருக்குன்னா நா எ த நா பாக்குறது
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இதெல்லா பாத்தீங்கனா ஒங்களுக்கு ஒரு சுகமான சு மைதான தோழி கண்டிப்பா நீங்க நீங்க அந்த மாதிரிலா எதுவு சொல்லாதீங்க தோழி சின்ன கொழந்தைங்ள இல்லைனா இல்லைன்ற அரும வந்து இல்லாதவ்ங்ககிட்ட கேட்டாதா தோழி தெரியு
மா தோழி
நீங்க
வானவில் இருக்கு இதுவரைக்கு பாத்தீங்னா வந்ததும் போய்ர்ச்சு கேக்குதா ஆஹ் உன்க்கு திரும்ப தூங்க வைக்கிறதுக்காக தூங்குறான் வந்து ஓக்காந்தே எல்லா எடத்துலயு எனக்கு டவர் இல்ல ஏ அப்டின்றது எனக்கு தெரியல
நல்லா கேக்குது தோழி
உம் கொஞ்ச விட்டு விட்டு தா தோழி கேக்குது
எனக்குமே இப்போ
இங்க எங்க வீட்லயே பாத்தீங்கனாவே அந்த ஒரு துயரத்த வந்து நாங்க பாத்து ருக்க தோழி வேறென்ன உனக்கு ஆர்தல் இல்ல இருந்தாலும் தைரிய வந்துரு நாங்க எங்க கமிஷ நாங்க பாத்துட்டோ ஏ என் ஏனா எனது சொந்தத்துலே வந்து நெறைய பேரு இந்த ஒரு பிரச்சன ஆயிர்ச்சு தோழி ஆஹ் அதனால அவ்ளோடை வர்ஷம் அதுல கஷ் சோ என்ன அப்டின்றது எனக்கு நல்லாவே முழுமையா தெரியு
எட குமே தெரியும் ஏனா எனக்குமே இன்ன குழந்தைங்களா இல்ல நான் மே ரடி வெடயே அனுபவிச்சுட்டுதா தோழி இருக்கேன் ந கொடும எல்லாம்
வந்து பாத்தீங்க அப்படின்னக்க ஆஹ் அந்த மாரி எங்களும் வந்து போட்டு படப்படன போட்டு படிக்கி வக்கிறாங்க சொல்லுங்க தோழி வெளிய வர தோழி என் கணவர் வந்துட்டாங்க என்னிமே அவங்க பாத்துக்கலாம் எங்க வீட்டுல வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு இன்னைக்கு உணவு என்ன உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சாதம் தா தோழி இப்ப நான் வந்து சாதம் தா சாப்பிட்டேன் பெருசா ஒண்ணும் நான் சாப்பிடல சாத ஆஹ் ஆஹ் சாதம் இன்னைக்கு நா கொஞ்சம் வெளியில போய்ட்டேன் தோழி கொஞ்சம் தூரம் பயணம் உ மேற்கொண்ட அது னால நா கொஞ்சம் வெளியில வெளியே போனதுனால இன்னைக்கு ஒன்னு சமைக்கல வீட்ல எங்க அவர் வந்து இப்ப கடையில வாங்கினு வந்து சாப்பிட்டு இருக்காங்க அதுல கொஞ்சவோண்டு வத்த குழம்பு வச்சு இருந்தாங்க அதனால சாதம் வச்சுட்டு சாதம் வச்சு இத சாப்பிட்டாச்சு தோழி இன்னைக்கு அதுதா சொல்றேனே ஒண்ணும் மாவும் இல்ல வீட்டுல ஒரு மாவும் இல்ல ச இருக்கிறத வச்சு சாப்பிட்டாச்சு தோழி
வத்த குழம்பு வாங்கனு வந்து சாப்பிட்டாங்களா கடையில இருந்து அது நல்லா இருக்குனு சொல் எனக்கு கொஞ்சம் இத்தோனு எடுத்து வச்சிருந்தாங்க கடையில உள்ள வத்த குழம்ப நா கொஞ்ச வந்து அக்கா பொண்ணு வீடு கூடி போயிருந்தாங்க இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த தோழி
பாருங்கத்த ஒடிவங்க எவ்வளவு பாசம் இருந்தா உங்களுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க குழம்பு நல்லா இருக்குன்னு
உண்மையாவே தோழி ஏ நாங்க ரெண்டு பேரு லவ் மேரேஜ் தோழி
ஹ அப்படியா தோழி அதா உங்களுக்கு இவ்வளோது செய்றாங்க பாத்து பாத்து
ஆமா நாங்க ரெண்டு பேரு லவ் மேரேஜு எங்களுடைய கதையெல்லா பே பேசணும்ன்னா வச்சுங்கோங்க ஒரு ராத்திரிபுல்லா உட்காந்து பேசணு தோழி
ஓ நீங்க லவ் மேரேஜா இருக்கறனால தா நீங்க இவ்ளவு ஹாப்பியா இருக்கீங்க என்ன பாருங்க அரஞ் மேரேஜ் உ முஞ்ச பாத்தா எனக்கு பிடிக்கல எ முஞ்ச பத்தா உனக்கு பிடிக்கல நீ இருக்கிற இடத்துல நா இருக்க மாட்டே நா இருக்கிற இடத்துல நீ
உண்மையாவே தோழி ஏன்னா என் நா வந்து இப்ப ந சொல்லணும்னா எங் கணவர பத்தி கட்டாய நறைய விஷயங்கள நா சொல்லணு தோழி சீரிஸா தரி சொல்றே அஹ் அத சொல்லுவாங்கல்ல ஆஹ் காணவன் மனைவி அமையறதெல்லா இறைவன் குடுத்த வரம் ன் சொல்வாங்க பாத்தீங்களா அது வந்து நுத்துக்கு நூறு உண்ம தோழி அது அத நா இல்லைன்னு சொல்லி மறுக்கவே மாட்டே ஏன்னா என்த கணவர் பாத்தீங்கன்னாக்க ம் என்ன விட்டுட்டு இன்ன வரைக்கு ஒரு நைட்டு கூட போய் எங்கயு தங்கனது கிடையாது இப்போ பாத்தீங்கன்னாக்கா எப் போ போ என்னோட ப பெரியப்பாப்ப வந்து சென்னை போயிருந்தாங்க இப்ப கோடைலீவுல சென்னை போயிருந்தாங்க அவங்கள அழைக்க போகணு அங்க போய் அழைச்சிட்டு வரணு எங்க பாப்பா போயிட்டு கூட்டிட்டு வரணு ஆனா எங்க கணவருக்கு போறதுக்கு மனசு இல்ல என்ன விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல ஆஹ் நீனு னு வா நீனு வா நம்ம ரெண்டு பேரு போயிட்டு வந் இப்ப நார்மலா என்ன டிக்கெட் வெலைன்னு பாத்தீங்கன்னாதா நமக்கு போயிட்டு வரறதுக்கே அவ்வளவா ஆகுது இல்லைங்களா பஸ்ஸுக்கே வந்து ஆயர் ருவா அப்படின்ற மாரி வந்துருது நமக்கு
சரியா கேக்குல நீங்க பேசறது
இப்பதா விட்டு விட் கேக்குது நீங்க பேசறது
அப்படிங்ளா எனக்கு இது எனக் இப்ப கேக்குதுங்களா
ப்பதா நல்லா கேக்குது இப்பதா நல்லா கேக்குது இதுக்கு முன்னாடி விட்டு விட்டுதா கேட்டுச்சி
வந்து ரெகுலரா ஒக்கார எடத்துக்கு வந்துட்டே எனக்குன்னு ஒரு தனியா ஒரு எடத்த கடயப்போட்டு ஒக்காந்தர்றது இப்ப இந்த எடத்துக்கு நா வந்து இப்ப நிக்கறே இன்னுமே போய் சேர் எடுத்துட்டு வந்து நமக்கு செட் ஆகனு அந்த எடத் தெல்ல அது மாதிரி தோழி எங்க எங்கணவர் வீட் ட்லயு செரி என்னய வந்து விட்டுக் குடுக்க மாட்டாங்க என் கணவர் யாருக்கிட்டயு என்ன விட்டு குடுக்க மாட்டாங்க அதாவது நா கல்யாண பண்ண புதுசுல வந்து எனக்கு சமைக்கவே தெரியாது சுத்தமா எனக்கு சமையலேன்றது என்னா தெரியாது ஆ ஆஹ் ஒரு உ உதாரணத்துக்கு சொ லா சுபரியில் வந்து இப்ப நார்மலா
விட்டு விட்டு கேக்குதுங்க நீங்க பேசுறது